சொல்லுங்ப்பா எப்டிருக்கீங்க
வக்கம் நல்லாருக் நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே
இன்னைக்கு நாள் எப்டி போச்சு உங்குளுக்கு
நல்லா போச்சு உங்ளுக்கு என்ன பண்றீங்க எப்டி போச்சு
எனக்கு இன்னைக்கு நல்லா போச்சு இன்னைக்கு திங்க கெழமனால பசங்கல்லா பள்ளிக்கு சென்றுட்டாங்க
ஆ போய்ட்டு வந்ட்டாங்ளா பள்ளி கூடத்துக்கு
ஆ பள்ளிக்கூடத்துக்குலா போயிட்டு வந்துட்டாங்க இப்ப தா வந்துட்டு அவங்க வீட்டு பாடத்த உக்காந்து எழுதிட்ருக்காங்க
அ
உங்க பசங்க போயிட்டு வந்டாங்ளா
எனக்கு ஒரு பையன் தா போய்ட்டு வந்துட்டா ரெண்டரைக்கு விட்டாங்க ஸ்கூலு
ரெண்டுக்கே விட்டுட்டாங்ளா சேரி சேரி உங்க பையன் எத்னாவது படிக் கிராங்க
யூ கே ஜி உங்க பசங்க
ஆ மொத பையன் வந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கிறாங்க அ ரெண்டாவது வந்து மொதல் வகுப்பு படிக்கிறாங்க இப்பதா அப்ப சின்ன கொழந்தை வச்சுக்கது ரொம்ப செரமமா இருக்காதா உங்களுக்கு தனியா
ஆமா அவங்க கொஞ்சோ கெளப் புறது காலைல ஆர்ர மணிக்கு எழுப்புணு ஸ்கூல் வேன் வந்துரு சாப்ட வச்சு ஸ்கூல் வேனுக்கு கனுப்பி விர் றதுக்குள்ளே போது போதுன் ஆயிடுது அம துவுல்லாம ஸ்கூல்ல என் எங்க சாப்புர் றா ஓடணு
பின்னாடியே ஓட வேண்டிதாருக்கு அவுங்களுக் புடிச்ச மாரி செஞ்சு வித்யாசமா குடுப்பீங்க அப்ப தா கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்கல்ல
போட்ருக்காங்க நீங்க இத்தா குடுக்குணு இது மட்டுந்தா குடுக்குணு
ஆரோக்கியமான உணவுகளா அது நல்ல தா
அவ எங்கருந்து சாப்டுவா ஸ் ஆ சிற்றுண்டியாச்சு அவனுக்கு புடிச்சதா குடுத்து வுட்லானா அதுக்கு டைம் டேபுளு
அதுவு அவனுக்கு புடிச்ச மாரி இருக்குணு அப்டின்ட்டு சாப்ட்டு வராங்ளா அவங்க ஆசிரியர் சாப்ட வச்சிரு ருவாங்கள
ஆமா அதுதா வீட்டுலதா ஏமாத்த முடியு பள்ளிக்கூடத்துல ஏமாத்த முடியாது
இந்த மாரி டைத்துல நீங்க எல்லாமே குடுத்து விட்டீங்கன்னா அவங்க அங்கே போய் கத்துக்குவாங்க
நேரா ஆமா குடுத்தத சாப்பறத கத்துக்கறா வீட்டு்ல இருந்தா அது வேணு இது இது வேணும்ன்றா
அதா அதா அது மத்த பசங்கல்லா சாப்பறத பாத்தா அவங்களுக்கு ஆச வந்துரு அதனால வித்யாசமா செஞ்ச கொடுத்து சாப்ட ஆரம்பிச் சொல்லுவாங்க
ஆமா
மற்ற பசங்களோடு சேந்து அவங்க பழக ஆரம்பிச்சருங்க ரொம்ப வாழத் உங்க பைய
ரொம்போ
ரொம்பவே சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க பின்னாடியே ஓடிட்டே இருக்கணு நீங்க
ரொம்ப ரொம்ப எனி டைம்
சுத்திட்டே இருக்கணு பின்னாடியே அவங்க பின்னாடியே வீட்டு பாடல்லா எப்டி எழுத வைக்கிறீங்க உங்க பையங்கள
இன்னு ஓம் அ வீட்டு பாட குடுக்க ஆரம்பிக்கல த்ரீ டேஸ் தான ஆச்சு இன்னைக்குதா ஏதோ ஒரு ஒர்க்ஷீட் மாரி குடுத்துருக்காங்க
சரி சரி அதுவு நீங்க தா பண்ணணு அவங்க உக்கார மாட்டாங்க
அது அவங்க பண்றாங்க ம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்றாங்க முடியாத அளவுக்கு நா அவங்க கைய பிடிச்சி பண்ண வச்சிறே
அதாதா அவங்க எழுதுறது கலர் பண்றது அந்த மாதிரனா ஆர்வமா பண்ணுவாங்க மத்தபடி இருக்கத அவங்க பண்ண மாட்டாங்க விரும்புறதுல்ல
ஆமா எழுதுறது கொஞ்ச தமிழ் மட்டு பயப்பறாங்க மத்தபடி ஆங்கிலம் வந்துட்டு அ எழுதுறாங்க
ஆ தமிழ்ல நெறைய இருக்குல்ல எழுத்து அ அதனா அவங்க கொஞ்ச பயப்படுவாங்க ஆரம்பத்தல கத்துக்கிட்டாங்களா ஈஸியா புரிஞ்சிடு ஆமா சுலபமா கத் கத்துக்குவாங்க
அங்க தம்பிங்க தம்பி பாப்பால்லா எப்டி வீட்டு பட நீங்க பண்ணிடுவீங்களா இல்ல அவங்களே எ இது பண்ணிடுவாங்களா முடிச் வச்சுருவாங்களா
இல்ல வீட்டு பாட கொஞ்ச கொஞ்ச பண்ணுவாங்க மத்தபடி பண்ண மாட்டாங்க எல்லா அந்த கொரோனா இதனால கொஞ்ச எழுதுறது கொஞ்ச செரமப்படுறாங்க எல்லாருமே அது எ எழுத வைக்க கொரோனாதுனால அந்தர் டைட்டில இருந்ததுனால அவங்களுக்கு சரியான அந்த எழுத்துக்கள் அவங்களுக்கு விரு போடலே ஈடுபாடு இல்ல ஈடுபாடு இல் அது பள்ளிக்கூடம் போகாதனால வீட்டிலேயே நல்ல அவங்களுக்கு எழுத பழகல ஈடுபாடு வரல அதுக்கப்புற பள்ளி சனி நல்ல ஈடுபாடு இல்ல அவங்களுக்கு அதனால கொஞ்ச செரமப்படுறாங்க படிக்கிறது ஒப்பித்தல் அதெல்லா பண்ணிறாங்க
இத எழுதுறதுக்குன்னே ஒரு ம் என்ன சொன்னாங்க புக்குக்கு என்ன சென்னாங்க புக்கு இருக்கு
இல்ல அவங்களுக்கு எழு தெரியு ஆனா அவங்களுக்கு விருப்பம்மில்ல எழுத விருப்பா வரமாட்டேங்குது
எழுத விருப்பமே இல்ல
விருப்பமே இல்ல கையெழுத்தெல்லா அழக தா இருக்கு எழுத விருப்பமில்ல அவ அவளுக்கு
இருப்பால
ஒக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷ ஒக்காரணு கால மடக்கி ஒக்காரணும்னா அவங்களால முடியாது
முடியாது அதுதா ப்ரச்சனையே ஆமா இவ ஸ்கூலுக்கு போறா இவனாலயே உக்காந்து ஒரு ரெண்டு நிமிஷ உக்காருன்னா எழுத மு எழுதல அதுக்குன்னு ஒரு ஒரு நாற்காலி போட்டு உக்கார வைக்கேடிதா இருக்கு
அது ஒரு வார போகு அதுக்கப்பற திருப்பி அவங்க பழையபடிய ஆரம்பிச்சிருவாங்க அங்க ட்றது இங்க ஓடுறது அப்பற பசிக்குது அப்பற யூரின் வருது சூச்சு வருதுன்னு போயிருவாங்க
சாப்பறதே கம்மி ஆயிடுது ஸ்கூலுக்கு போனா சாப்பறதே கம்மி ஆயிடுது வர வர
பெரிய பெரிய வகுப்பு போக போக அவங்க கொஞ்ச ஆர்வமா அவங்களே விருப்பப்பட்டு சாப்ட ஆரம்பிப்பாங்க அது வரைக்கு அப்டிதா இருக்கு ஊட்டி விட ஊட்டி விட சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச செரமமாதா இருக்கு அப்பற பாத்தா பின்னாடி பெருசாகி வளந்துருவாங்க அப்பற கொஞ்ச கொஞ்ச சாப்பட ஆரம்பிச்சிருவாங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிரு என்னோடய பையனு இப்டி தா இருந்தாங்க ஆரம்பத்தில சரியா சாப்டாம இருந்தாங்க இப்பப்ப பெரிய பையனாகவு அவங்களே எடுத்து சாப்ட ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தா நல்லா சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க
இவுங்க வேற ஸ்நாக்ஸ் வந்து ஆ சிற்றுண்டி வந்து து அவங்க சொல்றதுதா குடுக்குணுன்றாங் அலா
பயிர் வகைகள் அந்த மாரி சொல்றாங்ளா எந்த மாரி குடுக்றாங்க ஆ அது குடுங்க நீங்க அது நல்லதுதா அது சாப்ட கத் துக்குவாங்கல்ல ஸ்கூல்ல போய் சாப்ட
அதுதா கேக்குறாங்க இவ இவன் வந்துட்டு அது வேண்டா
ஒரு வாரொ குடுங்க அதுக்கப்றம் அவங்க ம் ஆசிரியரு திட்ட ஆரம்பிக்கவு அவங்களு அதுதா சாப்டணு வேற வழி இல்லங்றப்
வழி இல்ல அதுதா இன்னைக்கு வந்துட்டு அந்த இதுருக் கு இல்லியா வேஃபர் அது குடுத்து உட்ட இல்ல இல்ல வேஃபர் குடுத்து உட்டே திட்டி இருக்காங்க
ஆமா அதெல்லா விடமாட்டாங்க ஏனா ஆமா என்னோட பையன் கல்லூ இது பள்ளிக்கூ கூடத்துலயு அப்டிதா அந்த மாரி எந்த ஐட்டமு விட மாட்டாங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன் சொல்லிட்டு சுண்டல் பயிர் வகைகள் மட்டு தா எடுத்துட்டு வர்ணு சாப்பாட்டுக்கு அப்பலோ வத்தல் எதுமே வக்க கூடாதுன் சொல்லிருவாங்க காய்கறி றி மட்டு தா இருக்கணு சாப்பாட்டுக்கு அ முட்டையு அங்க அலோடு இல்ல மாமிசம் எதுமே அலோடு இல்ல அதனால முட்ட எதுவு ல்ல த நல்லதா இப்டியாது கத்துக்குட்டு உடுங்க இது இப்டியாது சாப்ட்டு ஒடம்ப தேக்கட்டு எப்டி இந்தாலு அவுங்களுக்கு சத்து கெடைக்கு ஆ சத்தாது கெடைக்கு அவங்க வீட்ல சாப்டாட்டி அங்க எல்லார் முன்னாடியு ஆசிரியர் திட்டவு அவங்க சாப்ட ஆரம்பிச்
சாப்டுவோ நாங்க இப்பதா புது வீட்டுக்கு வந்தோ அங்க வீ இது வந்துட்டு கொஞ்சோ கிராமோ ல்ல இத்தினி வர்ஷமா நால்ர வய்சு ஆவுதுல அவனுக்கு ஒரு இட்லி சாப்ட மாட்டா அர தோச சாப்ட மாட்டா இங்க வந்து நல்லா வெளாட் றா வெளிய போயிட்டு
வெலாட வெலாட அவங்ளுக்கு பசி எடுக்க ஆரம்
ஆமா ஒரு ஆமா ஒரு ஒரு இட்லி முழுசா சாப் ப்புர் றா இப்பதா அதுக்கே எனக்கு நாலு வயசு ஆவுது அதுக்கே கொஞ்சோ சந்தோஷமாருக்கு
என்னோட பொண்ணே ஒன்ர இட்லி தா சாப்டுவா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல அப்டிதா போக போக ஏறு அப்பற அதா நம்ம ஒரு ஒரு வயசுக்கு ஒரு ஒரு இட்லி ஏத்திட்டப் முடியும் ஏத்தவும் முடியாது ஏ ஏ பையனுக்கு பத்து வயசாச்சு ரெண்டூ இல்லாட்டி மூணு இட்லியே தா சாப்பிடுவாங்க
அ எங்க அத்தப் ப ப எங்க அத்த பையே ஒருத்தருக்கா அ என்னோட மொறப்பையனோட பைய அ செரிங்களா அவ வந்துட்டு அவனுக்கு இவன விட ஒன்றரை வயசு அதிகோ இப்ப யு யுகேஜினா அவ ஒன்னாவகு ப்பு வகுப்பு தா
பத்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அவங்கள இது பண்ணாத ஏன்னா நம்ம எப்பிடி இருக் குமோ நம்ம ஒல்லியா இருக்கோன்னா நம்ம பச பசங்களு ஒல்லியா தா இருப்பாங்க
ஆ ஆமா கரெக்ட்
ஆ ஏனா ஆரோக்கியமாதா அவுங்க ஓடியாடி வெளாட் ட்றாங்களா அதுதா நமக்கு மெய்னா பாக்க வேண்டியது அவுங்க நல்லா ஓடி ஆடி வெளையாடுறாங்கன்னா ஓகே அதுதா நம்ம பாத்து பெருமைப்பட்டுக்கணு மத்த பசங்கள பாத்து நம்ம இந்த பையனு இந்த பையனுன்னு வச்சு நம்ம பாத்தோன்னா அது சரிப்பட்டு வராது நமக்கே கொஞ்சோ இதுவாரு க்கு வருத்தமாருக்கூ
வருத்தமா தா இருக்கு அதனால தா விட்டுட்டே அவ கூட கேட்கறதே இல்ல அவ போயிட்டா அஞ்சு இட்லி சாப்புட்றா நாலு இட்லி சாப்புட்றா
அதுதா அதெல்லா பாக்காதீங்க அது நமக்கு மனசு அங்கட்டமாவு இருக் கும் நம்மளு அது ரொம்ப வருத்தமாயிடு ஏன நம்ம புள்ளை பா சாப்பிடல அந்த மாதிரி நமக்கு வருத்தமாருக்கு அதெல்லா நீங்க யோசிக்காதீங்க நம்ம புள்ள நல்லா ஓடி ஆடி வெள்ளாடுதா அத மட்டும்தா பாக்கணு அந்த பிள்ள ஓடி ஆடி வெள்ளாடாது இந்த பையனுக்கு இதுவா அத வெளையாடாது அதா ஒண்ணு பெருசா அக அக இதுக்கேத்த தெம்பு சக் தி எல்லாமே அங்க இருக்கு சாப்பட்றது எல்லாமே ஏனா நானே சின்ன பிள்ளேல்ல இருந்து ஒல்லியா தா இருந்துருக்கே இப்ப வரைக்
ஆ நானுமே டென்து லெவன்த் வரைக்குமே ஒரு தோச தா சாப்டுவே ஒன்டற தோச ஒன்றர தோச கா ஒன்டற ரெண்டு இட்லி அப்பிடிதா தின்னுவே
இருந்தாலு நீங்க நல்லா சத்தா ஆரோக்கியமா தான இருக் இருங்கோ அதே ஆரோக்கியத்தவுட அவங்களுந்தா இருப்பாங்க
ஆம் இருந்தா சந்தோஷங்கா சாப்புடறத சாப்ட்டுட்டு இருந்தா சந்தோஷோ
நம்ம சாப்ட்டத விட இப்போ நல்லாவே ஆரோக்கியமான உணவ தா நம்ம குடுக்குறோ பிள்ளைங்களுக்கு கு நம்ம சாப்பறதவிடவே நறையாவே குடுக்கறோ அது வந்து இப்ப கண்ண மின்னாடி அவங்களுக்கு தெரியாட்டி பின்னாடி அவங்களு நல்ல உபயோகமா இருக்கு
ஆமா
அதல நீங்க வருத்தப்படாதீங்க உங்கள் குழந்தைகள் நல்லாருக்கும் உங்க கூட பேச நது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நறையா பகிர்ந்துக்கிட்டே உங்க கிட்ட
எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த டைம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க
ஆ கண்டிப்பா
கண்டிப்ப தேங்க்யூ